ஆ ஹலோ வணக்கோதா
ஆ வணக்கம் கேக்குது சொல்லுங்க ஆ கேக்குது சொல்லுங்க இல்ல இப்பதான் சமைச்சுட்டு இருக்கறேன்
ங்களா சிஸ்டர்
இல்ல இப்பதான் சமைச்சிட்டு இருக்கறேன் நீங்க சாப்டிங்களா
என்ன சமைல் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா
அ புரிது சொல்லுங்க
ஆ
நா வந்து ஆ முட்ட சாப்பாடு செய்றே
அப்படியா நீ எப்படி செய்வீங்க முட்ட
நா வந்து முதல்ல எண்ண போட்டு வெங்காயோ போட்டு அப்புறமா மசாலாலா போட்டுட்டு அப்புறமா வந்து எக்கு போட்டு நான் சின்ன சின்னதான் ரெண்டு போடுவே எனக்கு மட்டூம்தான் சமைப்ப அதனால கம்மியாதா போடுவே வெங்காயோ
அ
நீங்க எப்படி சமிப்பீங்க
நா வந்து என்ன எப்போ என அதான் நா வந்து எனக்கு பிடிச்ச டிஷ்ஷு வந்து முட்ட சாதோ தா நா எப்டி சமைப் னா ஒரு ரெண்டு முட்ட போடுவே நா
ஆ அப்படியா எப்டி செய்ர சொல்லுங்க நானும் அதே மாரி இப்ப செஞ்சு பாக்குறே
ம் இப்போ வந்து நீங்க ஒருத்தவங்கன்னா என்ன பண்ணுங்க சாப்பாடு நீங்க எவ்ளோ சாப்பாடு சாப்டுவிகளோ அவளோ சாப்பாடு வந்து ஒரு குண்டு குண்டு கடையில ஐ மீன் குண்டு சட்டியில போட்டு போட்டடுங்க
இ
அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அந்த ரெண்டு முட்ட வந்து ஒடிச் ச்ச அந்த சாப்பாடு குட்ட போட்டுடுங்க அந்த சாப்பாடு சாப்பாடு கிட்ட போட்டுடுங்க ரெண்டு முட்ட முடி ஒடிச்சு
ஆ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுணுமா
என்னா சொன்னிங்க
இஞ்சி பூண்டு பேஷ்ட்டு போடணுமான்
இர் இ நா சொல்ற இருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ற
ஆ சரிங்
ஆ என்ன பண்ணு அதுக்கப்புறோ ஒடைச்சு போட்டுட்டு அதுக்கப்புறோ தேவையான அளவு உப்பு அதுலயே போட்டுடுங்க தேவையான அளவு மெளகா தேவையான அளவு ப இது மஞ்சா தூளு இன்னு எதாது மசாலா போடணுனா தேவையான அளவு மசாலா போட்டுக்குங்க
ஆ சரிங்க
அதுக்கப்புறோ என்னா பண்ணுங்க அது போட்டு நல்லா கைல மிக்ஸ் பண்ணாதே கவுச்சி வா
ஆ சரிங்க
என்னா பண்ணுங்க கைல போடாதிங்க அதுக்கப்பற என்ன பண்ணுங்க அது நல்லா இதி ல ஸ்பூன்ல நல்லா கலக்கி விட்டுடுங்க
அ செரிங்க
கலக்கி விட்டுட்டு அதுக்கப்பற அதுலே கொஞ்ச கொத்தமல்லி புதினா இருந்தா அது எல்லா போட்டுடுங்க உங்க எடத்துல கொஞ்ச சத்தமா இருக்கு
இப்போ
ஆ இப்போ பரவால அதுக்கப்பற எல்லாமே கலக்கி போட்டுகிட்டு அதுக்கப்பற வந்து கடாய்ல கடாய வச்சுகிட்டு அதுல எண்ணெ எண்ணெ போட்டு எண்ணெ சூடான பிறகு இதெல்லா லாம் போட்டு நல்லா கிண்டினு கிண்டினே இருக்கனு இன்னு அடிபுடிச்சிடு இல்லல் நா சொல்றே இருங்க இப்ப கிண்டினே இருக்கணு
ஆ
கிண்டினே இருக்கும் போது இப்போ இஞ்சி ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க ஏனா அந்த மசாலா வாசனை இஞ்சி பூண்டு வாசனை எல் ல்லா கலந்துரு
அப்டியா சேரி
அதுக்கப்பற நல்லா கலக்கி கலக்கி கலக்கி திம்பொ நீங்க வந்து இந்த கொத்தமல்லி மேலா ப்ப தூவி விட்டு இப்டி இப்டி கிண்டி அப்டி திருப்பி போட் டிங்னா நல்லா முட்ட சாப்பாடு வரு
அப்பிடியா செரி
ஆ நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கு உங்களுக்கு சரியா
செரி அதே மாரி நா ட்ரை பண்றே
ம் நா இன்னொரு டிஷ் சொல்லட்டா அதுவேனா நீங்க நா நா வந்து என்ன இட்லி தா சாப்புடுவே இட்லி எ எங்க வீ எங்க வீட்டுக்காரு இட்லி வாங்கினு வரேனு சொல்லிருக்குறாங்க அதா சாப்படனு ம்ச்ச
அப்படியா சேரி
பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யறதுன் சொல்லட்டா
ஆ சொல்லுங்க
மொதல வந்து நாலு முட்டைய வாங்கிகோங்க
ம்
அதுக்கப்பற பிரெட்டு வாங்கிக்குங்க
ம் ஒரு பாக்கெட்டா ரெண்டு பாக்கெட்டா
ஒரு பாக்கெட்டே போதும் ஒரு இது ப்ரெட்
ம் ம்
அதுக்கப்பறோ என்ன பண்ணுங்க நல்லாயி அதுவு வந்து
உங்கள் சத்தமா இருக்குதுங்க கொஞ்ச உங்க போன்தா எதோ சத்தமா வந்துட்டே இருக்குது
இப்போ இப்போ ஓக்கையா
இப்போ வந்துட்டு தா இருக்குதுங்க
ஆ இ இப்ப பாருங்க வல்லயா
ம் இப்ப பரவால்ல
ஆ மொதல்ல வந்து அதுவு இலாஸ்டிக் தவால தா செய்ய முடியு ப்ரெட் ஆம்லெட் செரியா
அப்புடியா செரி இந்த நார்மல் தவாலெல்லா வராதா
இப்ப ஒட்டிடு அது நல்லாவே வராது.
அப்டியா செரிங்
ம் ம் அதுக்கப்பறோ என்ன பண்ணுங்க அந்த அ க நான்ஸ்டிக் தவால வந்து இந்த முட்டைய வந்து நம்ம மொதல்ல கழக்கி வச்சுடுங்க நல்லா ஒரு முட்டைய போட்டு நல்லா கழக்கி வெச் சுருக்க
ம் ம்
அதுக்கப்பறோ என்ன பண்ணுங்க அந்த நான்ஸ்டிக் சுத்தி சுத் சுத்தி மொதல்ல வந்து நடுல போட்டுடுங்க. நாலு முட்ட வாங்கி வச்சுக்கோங்க நீங்க சரியா ஆனா ஒரு முட் க்க நா நீ உங்களுக் பெருசா வந்துச்சுன்னா ரெண்டு முட்ட போடுங்க ஒரு கொஞ்ச சின்னதா இருந்துச்சுன்னா சின்ன முட்ட போடுங்க செரியா ஆ
ஆ செரிங்
ம் அதுக்கப்பறோ நான்ச்சிட்டோ நடுவுல முட்ட போட்டு இப்புடி சுத்துங்க அந்த நான்ஸ்டிக் தவாவே இந்த மாரி சுத்துங்க கையில
ஆ தெ அ
அதுக்கப்பறோ என்ன பண்ணுங்க. அதுக்கப்பறோ நா ப்ரெட்டு ரெண்டே ரெண்டு ப்ரெட் இப்டி ஒரு பிரெட் அப்டி ஒரு ப்ரெட் வச்சு அதுக்கப்பறோ இப்டி இப்டி மூடிடுங்க இந்தப்
பரெட் எல்லா கட் பண்ண கூடாது அதே மாரிதா வெக்கணுமா
இல்ல இல்ல கட் பண்ண எல்லா கூடாது அப்டியே வச்சிட்டு மூடிடுங்க. இப்டி அந்த முட்டைய மூடி முட்ட எதோ சத்தமா வருது உங்க எடத்துல
ஆ இப்போ
ம் இப்ப பரவால
ம் சொல்லுங்
இருக்குறீங்களா நீங்க
ஆமாங்க
அதா அது கொஞ்சோ ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்ச பேசுங்க.
ஆ செரிங்க முடிஞ்சிச்சு
ம் ஓகே அதுக்கப்பறோ என்ன பன்னுங்க இப்டி கொஞ்சோ திருப்பி அப்டி கொஞ்ச திருப்பி போட்டுடுங்க.
ஓ
அதுக்கப்றோ நீங்க இப்பதா யூனியன் வெட்டணு நீங்க ப்ரெட் ஆம்லெட்
ஆ
அதுக்கப்றோ நீங்க வந்து இதுக்குல வந்து ய இந்த ஆ என்னது சாஸ் இந்த டொமேட்டோ சாஸ் போட்டு சாப்டலா நல்லா இருக்கு
அப்படியா சரிங்க. உப்பு எதுவும் போட கூடாதா.
இல்ல இல்ல உப்பு வந்து முட்டையில கழுக்கும் போது கொஞ்சம் போடணும் உங்களுக்கு உங்களுக்கு போடனா போடலா இல்லனா இல்ல. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஆமா இல்ல இல்ல. நீங்க வந்து காரம் போடணும்னா நீங்க புதினா சட்டி தான் அரைக்கணும் புதினா அதுக்கப்புறம் வந்து. இந்த பச்சை மொளாக. அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு அரைச்சு அது அது மேல தடுவி சாப்டணு அது.
அப்படியா சரிங்க.
இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நல்லா வரும் உங்களுக்கு ஏதாவது டிஷ்சு தெரியுமா சமைக்கிறதுக்கு. க்கு
எனக்கு எவ்வளோ தெரியாதீங்க.
அப்டியா நீங்க வீட்ல எல்லா சமைக்க மாட்டீங்களா.
இல்ல நான் சமைக்க மாட்டே எங்க அம்மா தான் அ சும்மா இந்த முட்ட சாப்பாடு. நீங்க சொன்னீங்களே அந்த மாதிரி செய்யல சயி றேன் அவ்ளோதா நா வந்து முதல்ல வெங்காயம் அதான் என்ன போட்டு அப்புறமா வெங் வெங்காயம் போட்டு அப்புறமா மஞ்சாத்தூள் மிளகாத்தூள் போட்டு இஞ்சி பூண்டு வெட்டி போட்டு நல்லா மிஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா உப்பு போட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக் அப்புறமா முட்ட போட்டு ஒடிச்சு அத நல்லா மிஸ் பண்ணிடுவே அவ்வளோதா மேல பெப் பர் போடுவ அவ்வளோதா கொத்திமல்லி மேலே போட்டுடுவே அவ்வளோதா
அப்டியா கொஞ்ச டிஃப்ரெண்டா தான் இருக்கு நான் சொன்னது கொஞ்சம் டிஃப் டிஃப்ரெண்டா இருக்கும் நீங்க சொல்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்
நீங்க முதலயே வந்து முட்டையை வந்து கலக்கி ப்பீங்கன்னு சொன்னீங்க சாப்பாடல நான் வந்து போட்டு கலக்வே அவ்ளதா
அப்படியா ஒரு தடவை இந்த மாரி நீங்க சமைச்சு சாப் ங்க என்ன என்ன சமையல் இன்னைக்கு மத்தியானம் உங்க வீட்ல
எங்க வீட்ல வந்து இன்னக்கி வந்து எல்ல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு மத்தியானம் போனது பன்னெண்டு மணிக்கு
ஆ
இல்ல மூ நாலரை மணிக்குதான் வந்துச்சு அதனால வந்து நம்ம வந்து இது புளி அரச்சி கட்டா வச்சு கட்டா மாதிரி பண்ணிட்டோ சும்மா சட்னி மாதிரி புளியோ புளி தனி அரி ச்சி அது கொஞ்சமா வெங்காய தக்காளி எல்லா போட்டு வயிட்டி கொழும்பு மாதிரி பண்ணி அத் தொட்டு மாங்கா வாங்கிட் வந்தாங்க எங்க அப்பா ப்பா சோ மாங்கா ஓட தொட்டு சாப்ட்டோ
அப்படியா சரி சரி மாங்காய் எப்படி இருக்கு நல்லா இருக்கா உங்க ஊரல மாங்கால்லா
இது மாங்கா
எங்க ஊர்ல இல்ல எங்க ஊர்ல கூட இப்ப கம்மி ஆயிச்சு மாங்கால்லா
அப்படியா எங்க வீடாண்டன்னா இது ஆ வந்து கிரீன் கலர்ல தான் நறைய இருக்குது மாங்காலா உள்ள வந்து நல்லா இனிப் ப்பா இருக்குது வெளிய மட்டும் தா கிரீனா இருக்குது அப்பற சொல்லங்க இப்பங்க
ம் சரிங்க இவ்வள நேர உங்க கிட்ட பேசுன நன்றிங்க
அ சரி
சரி
ஆஹ